ண்ணா எப்டிருக்கீங்
ஆ நா நல்லாருக்கே
இப்போ வந்து அ பயணம் அப்டின்னா உங்களுக்கு எந்த மாதிரி அ எடத் த்துக்கெல்லா போய்யி எப்டி வந்து உங்களுக்கு சுத்தி பா இருக்கனு அந்த மாரி விஷயங்கள் பிடித்தபயணம் அந்த மாரி உங்க வாழ்க்கையில ஏதாச்சு நடந்திருக் கா
ஆ கண்டிப்பா நா வந்து எப்பயோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு அ பயணம் பண்ணணும்ன்ற ஒரு ஆச எப்புயு இருக்கு அ அது வந்து முடிஞ்ச வரைக்கு இப்போ ரொம்ப வெயில் இருக்கறதுனால வந்துட்டு கொஞ்ச ரிலாக்ஸ் பண்ற மாரி போயிருக் க்கிற மாதிரி ஆ பெண்கள்தா நாங்க எப்பயு செலக்ட் பண்றதுண்டு சோ அந்த மாதிரி வந்து பாத்தா ஒரு மலை பிரதேசம் அந்த மாதிரி வந்து எடோ செலக்ட் இப்பண்ணா வந்துட்டு கொஞ்ச ஆ இங்க நம்ம இருக்கிற எடத்துலருந்து கொஞ்ச அங்க போனா வந்து கொஞ்ச குழுமையா இருக்கு அப்டின்ற ஒரு ஆ விஷயத்துக்காகதா நம்ம ஒரு பயண பண்ணி ஒரு எடத்துல போயிட்டு நம்ம ரிலாக்ஸ்டா கொஞ்ச மைண்ட் ஆ ரிலாக்ஸ் பண் க்காக போறது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சமான விஷயம் அங்க போயிட்டு நம்ம ரொம் அங்க இங்கன்னு சொல்லிட்டு சுத்தாம ஒரு எடத்துல இருந்துட்டு ஒரு புது உணவுகள் நம்ம வந்து டேஸ்ட் பண்றது அந்த மாதிரி வந்து ஆ அங்கேயே வந்துட்டு ஒரு எடத்துலயே வந்து இருந்துட்டு நம்ம அப்பே ரிலாக்ஸ்டா கொஞ்ச டி வி பா ந்துட்டு ரூம்லயே இருந்து என்ஜாய் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப புடிச்சமான விஷயம் அந்த மாதிரி வந்து தோணுது கொஞ்சம் ஆ நாளானதுக்கப்பறமா முன்னாடில்லா வந்துட்டு எல்லா எடமு எக்ஸ்ப்ளோர் பண்ணனு நெறய எடத்த பாக்கணு அப்டின்ற மாரி நா யோசிச்சதுண்டு ஆ உங்களோட அனுபவம் பத்தி சொல்லுங்க
ரொம்பவே அழகா சொன்னீங்க எனக்கு வந்து அ நீங்க சொல்ற மாதிரிதா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பள்ளி படிக்கும் போது ஒரு மனநிலை இருக்கும் கல்லூரி ப இருக்கும் போது ஒரு மனநிலை இருக்கு அந்த நேரத் த்துல நம்ம என்ன தோணு அப்படின்னா மற்ற இப்ப நா வந்து உதாரணத்துக்கு சொல்றே எங்களுக்கெல்லா வந்து நாங்க கல்லூரி படிக்கும் போது அஹ பக்கத்துல இருக்கிற கல்லூரில்லா வந்து நாங்க அங்க போனோ இங்க போயிட்டு வந்தோ அப்டின்னு சொல்லிட்டு எங்களுடைய நண்பர்கள்லா சொல்லுவாங்க ஆனா எங்க கல்லூரிய வந்து எதுவுமே கூப்ட்டுட்டு போல அப்டிங்கற ஒரு ஏக் அதுக்கப்புறந்தா வந்து இறுதி ஆண்டுல தா எங்கள வந்து ஒரு வெ வெளி எடத்துக்கு ஊட்டிக்கு கூட்டிட்டு போனாங்க அது வந்து அ நண்பர்களோட போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு புதிய ஆ அனுபவமா இருந்தது அப்படின்னு சொல்லலா அந்த அளவுக்கு வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ஒரு போன ஒரு விஷய அப்டின்னு சொல்லா அ இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த பேருந்து வந்து தனியா வச் சட்டு போனோ அதெல்லாமே வந் து ஒரு நல்ல அனுபவமா இருந்தது எங்களுக்கு வந்து படிப்பு படிப் பு அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே இருந்ததால எங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சு வெளியில போய்யி நாங்க வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணனும் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து எங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது நாங்க வந் வந்து ஆசிரியர்கள் கிட்டல்லா வந்து கேட்டு எங்கயாச்சு வெளியில போலா க்கற வந்து நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா அதுக்குள்ள அந்த தேர்வுகள்ல்லா வர ஆரம்மிச்சிரு நம்மளுக் கொஞ்ச இடைவேளி இருக்கு நம்ம அதுக்குள்ளே வந்து போயிட்டு வந்துரலா அப்படின்னு சொல்லிட் டு அதனால தா வந்து நாங்க அத பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம் அதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு இனிமையா இருந்தது அப்புறம் வந்து ஆ நாங்க நிறைய புகைப்படங் உங்கள்த எடுத்தோம் அதுல இருந்து வீடியோஸ் எடுத்தோம் எல்லாமே வந்து ஒரு மெமரிஸ் ஒரு நல் நல்ல ஒரு மெமரீஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இப்ப வந்து நம்ம அந்த கல்லூரி வாழ்க அப்படிங்கிறது அங்க தொடர்ந்த நண்பர்களே வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளோட வேலை செய்யற இடத்துலயோ இல்ல அடுத்தது நம்ம ஏதாச்சும் படிக்கிறோம் அப்படின்னா அங்கேயும் அவங்க வந் வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஆனா இந்த பயணத்தில வந்து வந்து நாங்க நறைய பேர் வந்து எங்களுக்கு இப்ப இப்ப பேசாதவங்க கிட்ட எல்லாம் வந்து நாங்க பேசி அவங்ககிட்ட எல்லாம் நாங்க வந்து புதிய ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்தது அ அப்படின்னு சொல்லலாம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து குடும்பத்தோட ஆ போகற பயணத்துல உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கா இல்ல வந்து நண்பர்களோட போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இல்ல எனக்கு இது நண்பர்களோட போனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா அந்த மாதிரியா இல்ல எப்படி உங்களுக்கு
ஆ நீங்க சொன்னது கரெக்ட்டுதான் ஒரு ஒருத்தர் கூட ஒரு ஒரு ஒரு ஒரு ட்ரிப்பேனா வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டான ஒரு அனுபவமா இருக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஒரு காலேஜ் படிக்கும்போது வந்துட்டு நம்ம பிரெண்ட்ஸ் சோட போனா அது ஒரு ரொம்பவே சந்தோஷமான நம்ம எப்படி சொல்றதுன்னா ரொம்ப சந்தோஷமா நம்ம என்ஜாய் பண்ணுவோம் எந்த ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த ஒரு இதுதான் பண்ணனும் அததான் பண்ணனும் இவ்வளவு செலவு பண்ணும் அந்த மாதிரி எந்த செலவு பண்றது இருந்தாலும் வந்துட்டு அம்மா அப்பா கொடுப்பாங்க இப்படி செலவு பண்ணுன்ற ஒரு இது இருந்தாலும் வந்துட் றுநம்ம பிரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது கண்ணுக்கானு தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியஎன் என்ஜாய் பண்ணுவோம் ஆஹ் நான் வந்து நிறைய அந்த மாதிரி போனது கிடையாது பட் ஒரு தடவு போனதே வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்பைடா ரொம்ப சந்தோஷமா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ந பி ஏ ட்ரிப் எல்லாம் போல ஒரு தடவ தான் போயிருக்கே அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட போனது அம்மா அப்பா கூட போம்போது அக்கா கூட போம்போதுான்ன வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இதுதான்பண்ணு அதான்பண்ணு சொல்ட்டு அம்மா அப்பா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் அதுவும் ஒரு டிஃர் டன் ஒரு எஸ்பீரியன்ஸ் என்ன நா சின்ன வயசுல நிறைய இடத்துக்கு இந்தியில நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம ஆ ஒரு டிராவல் பண்ணதுக்கு அந்த ஒரு மெமரிஸ் எல்லாம் இருக்கு இப்ப கூட நினைச்சா ஓ நம்ம இந்த இடத் துக்குல்லாம் போயிருக்கோமா அப்படின்னு சொல்ட்டு ரொம்ப நினைச்சாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ட் இப்ப நினைச்சா கூட அந்த இடத்துக்குலாம் நம்மளால போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால வந்துட்டு எனக்கு அந்த மெமரி தான் இருக்கதுலே ரொம்ப சந்தோஷமான மெமரி நிறைய இடத்துக்கு அப்ப கூப்பிட்டு போயிருக்காங்க நிறைய இடத்துக்கு நம்ம டிராாவல் பண்ணிருக்கோம் இப்ப நினைச்சா கூட அந்த இட இடத்துக்கலாம் திருப்பி போக முடியுமா அப்படின்னு தெரியாதுன்ற மாதிரி ஒரு ஆ சுச்சிவேஷன் அமைஞ்சிருக்கு ஆனா வந்து கல்யணத்துக்கு அப்புறம் வந்துட்டு அது ஒரு டிபரண்டான ஒரு எஸ்பரியன்ஸ் அப்பதான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்குகொ வந்து நிறைய விஷயங்கள்ஹ் நம்ம வந்துட்டு இவ்வளோ பட்ஜெட் தான் போடணும் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக் க்கு நம்ம சேர்ந்து நம்ம ஃபேமிலியோட போறோம் அதனால வந்துட்டு பாாரத்து பாாரத்து இருக்கணும் பசங்களை பாத் க்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரிப் வந் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லாம் ஆ இப்ப வந்துட்டு பார்த்தா வந் வந்து நம்ம ஒரு கேள்ஸ் ட்ரிப்பின்ல சொல்லுவாங்க அந்த லேடிஸோட போறது அந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கு அந்த மாதிரி பாத்தோனா அப்ப வந்துட்டு நம்ம பேமிலி கூட இருக்க மாட்டோம் அந்த லேடிஸ் மட்டும்தான் சேர்ந்து நம்ம வந்துட்டு ஒரு டிரிப் போவோம் ஒரு சும்மா ஒரு ஒரு சாப்புடுறதுக்கு போ அந்த மாதிரி விஷயங்கள் போனா கூட அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு ஆ இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணும்னு யாரும் சொல்றதுக்கு எதுவும் இருக்க மாட்டாங்க பட் நம்ம அவுங்க கூட சேர்ந்து எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸ் பிரன்ஸ் அதனால யார் கூட போறோம்ன்ற ஒரு விஷயமும் இருக்கு ஆ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு ஒரு ஒருத்தர் கூட போகும் போதும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ்ன்ன நினைகிறன் நானு
ரொம்பவே அழகா சொன்னீங்க இந்த மாரி வந்து ஒரு சில பேருக்கு அந்த பயணம் அப்டிங்கறிறது தான் வந்து அவங்களோட வாழ்க்கையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பு முனியா இருக்கும் சில பேர்லாம் வந்து அவங்க வந்து ஆ அவங்களோட வாழ் கே வந்து எந்த ஒரு ஆ ரசிக்காம எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு இப்போ வந்து வீட் வீட்ல ஏதாச்சு பிரச்சனைன்னா அதை பத்தியே நெனச்சிட்டு இருப்பாங்க ஆனால அவங்க வீட்டுல அடிக்கடி சண்ட வருது அதனால நம்ம வாழ்க்கையே வெறுத்து போது இதனால அதனால நம்ம வந்து எங்கேயாச்சும் கெளம்பி போவோ கல்லூரிக்கு போவோ அப்டி இப்டின்னு சொல்லிட்டு கல்லூரிக்கு போனா அங்கிருந்து வந்து து அவங்களுக்கு ஒரு பேச துக்கு நண்பர்கள் கிடைக்கணு அந்த நண்பர்கள் கடச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாரி ஒரு பயணம் அந்த டூரிஸ்ட் அப்படின் சொல்லிட்டு அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி போனாங்க அப்டின்னா அங்க வந்து அவங்களோட அந்த இயற்கையோட இணைந்து அவங்க வந்து ஒரு சந்தோஷ வந்து கண்டிப் ப்பா அவங்க கிட்ட வெளி படு அது மட்டு இல்லாம இன்னிக்கு வந்து நெறய பேர் வந்து ஒரு வெளியில வந்து போ கணு நம்ப வேலைகள் சுமைய தாண்டி நம்மள நம்ப நம்ப வேலைகள் எல்லா மறந்து நம்ம குடும்பத்தோட நேர ஒதுக்கி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு தூரத் நெடுதூரம் பயணம் போணு அங்க போ பயணம் செஞ்சு நெறைய விஷயங்கள நம்ம வந்து பாக்கணு அப்டின்னு சொல்லிட்டு இன்னிக்குமே வந்து நெறய பேர் அது வந்து ஒரு கொள்கையாவே எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லா இப்ப வந்து குறிப்பா வந்து கோடை காலம் அப்டின்னு வந்துட்டாலே சொல்லவே வேண்டா கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து அ பயணம் செய்யறது வந்து ரொம்பவுமே அதிகமாயிடு அப்டின்னு சொல்லா அந்த அளவுக்கு வந்து சுற்றுலா தலங்கள் போறது இல்ல வெளியூருக்கு அ போறது எங்க வந்து அந்த நம்புளுக்கு அந்த வெயில் இல்லாம கொஞ்சோ அந்த ட்டி கொடைக்கானல் கேரளா அந்த மாரி வந் போய்ட்டு அவுங்க வந்து கொஞ்சோ சந்தோஷப்படுறாங்க அதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவோ அப்டின்னு சொல்லா இத மூலமா நமக் குட வந்து அ நம்ம யார் குட போறோமோ அவுங்க பத்தி நெறயா தெரிஞ்சிக்க வாய்ப்புருக்கு அது மட்டு இல்லாம நெறய விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்துப்போ இதுவரக்கு நம்ப வாழ்க்கயில நடக்காத விஷயங் குட அங்க நடக்கறத்துக்கு வந்து நம்புளுக்கு வாய்ப்புகள் ருக்கு அதுக்கப்புறோ நம்ப இயற்கையோட ரசி வாழற ஒரு விஷ்யங்கள் எல்லாமே வந்து அந்த பயணோ அப்டிங்கறதுலயே வந்து நம்பளுக்கு நறயா விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லா ஒரு சில பேருக்கு வந்து அந்த பயணம் செய்யறதுல இப்போ மலை மேல ஏறி எறங்கற்தெல்லா வந்து ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது இருந்தாலு அவுங்க என்னப் பண்ணுவாங்க அப்டின்னா இல்ல நா வந்து இத வந்து என்னோட மன நிம்மதிக்காக நா இத வந்து செஞ்சிதா ஆகணு அப்படிங்கற மாதிரில்லா ஒரு ஒரு சில பேர்ல்லா பண்ணுவாங்க அதெல்லாமே வந்து அவங்க வாழை கையில என்னென்ன மாற்றங்கள கொண்டு வர முடியுமோ அத எல்லாமே ஒரு சில பேரு இந்த பயணத்தினாலதா வந்து அவூங்க மாற்றங்கள கொண்டு வருவாங்க அப்டின்னே சொல்லா நீங்க என்ன நெனக்கிறீங்க அத பத்
ஆ கண்டிப்பா நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்ம தா நம்ம இப்ப ஒரு பயணம்னு போயிட்டு வந்தாலே வந்துட்டு நம்ம ஒரு ரெஃப்ரெஷிங்கா ருக்கு நம்ம ஒரு ஒரு அடுத்த ஒரு மூணு மாசத்துக்கு வந்து நம்ம வந்து மைண்ட பிரெஷ்ஷா வச்சிட்டு ஒரு வேலய செய்யலா அப்படின்ற மாரி கண்டிப்பா தோணு ஏன்னா வந்துட்டு நம்ம ஏதாவ் ஒரு கண்டி அத பத்தி ஏதாவ் ஒரு பிரச்சனைகள் லைஃப்ல எல்லா மே இருந்துட்டே தா ருக்கு அத பத்தி யோஸ்சிக்கிட்டு ஒரு டென்ஷன்லயே வந்துட்டு நம்ம ரெகுலரான ஒரு லைஃப் வந் வந்து வாழ்ந்துகிட்டே ருப்போ ஆனா வந்து ஒரு ட்ரிப்போ ஒரு பயணம் பண்ணிட்டு வரும்போது வந்துட்டு அங்க போய்ட்டு நம்ம எந்த ஒரு டென்ஷன் இல்லாம யோசிக்காம புது உணவுகள் வந்து சாப்ட்டு ஒரு கூட நம்ம ஃபேம்லி மெம்பர்ஸ் ட நல்லா ஒரு நல்லா எஞ்ஜாய் பண்ணிட்டு அப்டி ருக்கும்போது ஆ பொது வந்து நம்ம ரொம்ப சந்தோஷ்மா ருப்போ அப்டி நெனக்கிற சோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷ்யம் லைஃப்ல ஒரு ஆறு மா மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு ட்ரிப் மாரி போய்ட்டு வந்தா லைஃப்ல கொஞ்சோ நல்லா மைண்ட் பீஸ்ஃபுல்லா ருக்கு அப்டின்னு டி நெனக்ற ஆ நேரமு முடிஞ்சிருச்சி
ரொம்பவே அழகா சொல்லிருந்தீங்க உங்க கூட பேசுனதுல இந்த பயணம் பத்தி நறயா விஷயங்கள் வந் து அழகா பகிர்ந்துகிட்டீங்க மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்
ஆ நன்றி வணக்கம்